ஹலோ ஆ சிஸ்டர் கேக்குது குட் ஆஃப்நூன்
குட் ஆஃப்டர்நூன்
நல்லாருக்கீங்ளா சிஸ் ஸ்டப் நல்லாருக்கே சிஸ்டர் லன்ச் ஆயிடுச் சிங்ளா
ஆமா லஞ்சலா சாப்டாச்சு நீங்க சாப்டிங்ளா ம் அங்க என்ன சாப்பாடு
ஆ இங்க சாப்பாடு ரசம்
ஓகே
உம் நீங்க
நா தயிர் சாதமு பொட்டேட்டோ பொரியலு
ஓகே ஓகே
ஆக்கே ஓக்கேங் சிஸ்டர்
உம் என்ன பண்றீங்க நீங்க
என்னங் சிஸ்டர்
நீங்க என்ன பண்றீங்க
அ நா நா வீட்லதா சிஸ்டர் இருக்கே
ஆ ஓகே
நீங்க
நா எங்க இப்பதா காலேஜ் முடிஞ்ச்சி இப்ப பஸ்ல ஏறிருக்கே வீட்டுக்கு போவத்காக
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகேங் சிஸ்டர் உங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்
இப்போ காலேஜூ வந்து ரெகுலரா போறதுனால ஃப்ரீ டைமேக் கெடைக்காது நானு எனக்கு காலேஜுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் வேற
ஓகே ஓகே
போயிட்டு வரதுக்கே கரெக்ட்டாருக்
ஓகே என்ன படிக்கிறீங்க சிஸ்டர் ம்
ஆ நா பி காம் முடிஸ்ட்டு இப்போ எம் காம் படிக்றே
ஸ் ஓகே அக்கவுன்ட்ஸ் ஈசியாருக்கா
ஆ ஒ படிச்சா ஈஸியாருக்கு ஆனா கொஞ்ச கஷ்டமா
கொஞ்ச கஷ்டன் சொல்லுவாங்க
ஆ ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
சாரி எம் சி ஏ
ஆ சேரி சேரி
ம்
ம் வெளிய எதுவு வேல எதுவ பாக்றீங்ளா
ஆ இல்ல சிஸ்டர் இதுக்கு முன்னாடி பேக்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தே
ஆ
அப்போ இப்போ ரிசைன் பண்ணிட்டே வீட்லதா இருக்க
அப்படியா
ம் ஓகே ஓகேன் சிஸ்டர் அக்கௌண்ட்ஸ்ல எந்த அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியலா கார்ப்ரேட்டா
ஆ ஃபி ஃபினான்சியல் வரு கார்ப்ரேட் அக்கௌண்டிங் வரு எல்லாமே வரு ஆனா மேக்சிமம் பாத்தா கார்ப்ரேட் அக்கவுண்டிங்கு ஃபினான்ஸ்தா அதிகமா இருக்கு
ஓகே ஓகே
ம்
ஆ அது
உங்க காலேஜ் எல்லா நல்லா இருக்குமா
ஆ எ காலேஜே ஓகே வா நல்லா இருக்கு ஆனா என்ன ரொம்ப தூரோ நடந்து போயி கிளாஸ்க்கு போற மாரி இருக்கு
அப்டியா அப்போ கஷ்டமா இருக்குள்ள உங்ளுக்கு
ஃபிரண்ட்ஸ் ஓட நட நடக்கிற மாரி இருந்தா ஈஸியா இருக்கு இன்னோனு நம்மளுக்கு டைம் இருந்து ஸ்லோவா நட க்ககற மாரி இருந்தா ஈஸியா இருக்கு காலேஜ் லேட்டாதான் போறோ அப்டிங்கும்போது அது நம்ம சீக்கிரோ சீக்கிரோ கிளாஸ் போகணு இல்லைங்ளா அப்போ நடக்கணுனா அய்யோ இவ்ளோ தூரமாங்கிற மாரி இதாயிடு
ஆ சேரி
ம் நீங்க டெய்லி டிராவல் பண்றீங்ளே கஷ்டமா இல்லைங்ளா
ஆ ரொம்ப கஷ்டமா இருந்த மாரி இருக்கு இப்போ வீட்ல இருந்து நா நா ஏழ் மணிக்கு கெளம்பனேனா இங்க வர எப்டியு ஒரு ஒம்பதர அப்டி ஆயிரு அதுக்கப்பறோ ஈவ்னிங் வந் து மூணே முக்காளுக்கு காலேஜ் விடுவாங்க மூணே முகால்ல இருந்து அதுக்கப்றோ வீட்டுக்கு சேர எப்டியு ஒரு ஏழ் மணி ஆயிரு பஸ்ஸ பொறுத்து
ம் ம்
டயர்டா இருக்கு
ஓகே கொ ரொம்ப தூரோனு தெரியாம சே
ஆ இல்ல தோழி எங்க பெரியம்மா எல்லாருமே சேந்து இங்கதா நல்லா இருக்கு
ம் ம்
சேரின் சொல்லிட்டு சேரி ஈஸியாதா இருக்குன் பாத்தே ஏனா கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு வேற என்ன பண்ண ஒரு வருஷோ முடிச்சாச்சு இன்னு ஒரு வருஷோ இன்னு ஒரு வருஷோ இரு
ஆ ஓகே ஓகே அப்றோ இந்த மாரி டைம் மறுபடி உங்களுக்கு கெடை க்காது அப்டியே போய் டிராவல் பண்ணிக்கோங்க
ஆமா அதுவும் கரெக்ட்டுதா
ம் ஏனா இவ்ளோ தூரத்துக்கு ட்ராவல் அப்போல்லா நம்மளுக்கு நெனச்சு ஃபீல் ஆகு எனக்கு இப்போல்லா போய் காலேஜ்ல உக்காந்து படிக் தோணுது
ஆமா
ம் சோ அந்தந்த விஷ்யோ அப்பப்போ நம்மள்க்கு கஷ்டமா இருந்தா கூட மனசு அதெல்லா எப்போ லாஸ் பண்றமோ அப்பதா ஐயோ பேக் டூ அந்த லைஃப் கெடைக்காதான்னு தோணு
ஆமா அதுவும் சரிதான்
ம்
இல்ல தோழி எங்களுக்கு பஸ் ஒத்துக்கிடாது அதே மாதிரி நம்ம க செட் ஆயிரு ஒரு இது
அ எனக்கு பஸ் ஒத்துக்காது என்னது வந்து ரொம்ப தூரோ காலேஜி நா நா ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் போனு காலேஜ் பஸ்ல மட்டு அது இல்லாம வீட்ல இருந்து ஒரு ரெண் ஒன்ற கிலோமீட்டர் நாங்க அ போனோ பஸ் புடிக்கறதுக்கு சோ ஆல்மோஸ்ட் ஸ்டு எனக்கு இந்த காலேஜ் போயிட்டு வரணும்னாவே எனக்கு ஒ ஒன்னே கால் மணி நேரோ தேவப்படு எங்க வீட்டுல ரெடியானதுல இருந்து அ அ
உங்களுக்கு கஷ்டோ தானே இன்ன
ஆமா கஷ்டோ தா நாங்களு அப்டிதா போனோ பட் இருந்தாலு அந்த டேஸ் எல்லா இப்ப மறுபடியு வராது இன்னொன்னு எனக்கு அந்த பஸ்ல போனா வாமிட் வர்றது அதெல்லா இருக் குது சோ இன்னொன்னு என்னன்னா எக்ஸாம் டைம்ல வந் இது நம்மளுக்கு கொஞ்சோ இது ஒரு பெனிபிட்டா இருக்கும் ஏன்னா கொஞ்சோ ரிவிஷ் ஷன் பண்ணட்டு போறதுக்கு லாங் ஜெர்னியா இருக்கு
ஆமா பஸ்லருந்து
அ அ அது பண்ணலா பட் அ பஸ்ல டிரவல் பண்ணும் போது படிச்சா வந்து வாமிட் வந்துரு
அப்படியா சேரி சேரி ம்ம் நைட்டுக்கு சாப்பாடுலா ரெடி பண்ணியாச்சா நைட்டுக்கு வந்து இதேதா சாப்பிடுவீங்களா எப்டி புதுசா எதாவது ரெடி பண்ணுவீங்களான்னு கேட்டே சேரி சேரி
ம் சேரி சேரி சிஸ்டர் இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்ன வேல
அ வீட்டுக்கு போயிட்டு இனி அம்மா டீ போட்டு வச்சிருப்பாங்க முஸ்டு நா ஒரு டியூசன் எடுக்கே ஒரு சிக்ஸ் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கே
ஆ
இவங்களால டியூசன் வேற பாத்துட்டு அதுக்கப்புறோ எனக்கு ஏதாவது ஒரு கு குடுத்திருந்தாங்கன்னா க அத புடிச்சி எழுதிட்டு இருக்கவேண்டி இருக்கு அப்டியே ரொட்டீன் போவே ஆமா நா டியூசன் எடுத்துனே
ஓ நல்லது நல்லது அது ஆக்சுவலா சின்ன பிள்ள மீன் ல கொஞ்சோ நேரோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இருக்குற மாரி இருக்கு நம்மளு சைட் பை சைட் சைடு ஏதோ லேன் பண்ணற மாதி இருக்கும் இல்லைங்
ஆமா அதனாலதா சேரி கொஞ்சோ எடுத் எடுத்து தான் பாப்போமே என்ன நடக்குறது என்றதே ம் கேக்குதா மயச ஆ
அ சிஸ்டர் கேக்குதுங்க சிஸ்டர் கேக்குது கேக்குது
ஆ சேரி சேரி இ எ சொ பொத்தா ஆறு பேர் வராங்க அஹ ஒரு ரெண்டு சின்ன பிள்ளலு வருது அதுக்கப்றோ எல்லாமே பெரிய பிள்ளலு நைன்த்து எய்ட்த்து அப்டி
எவ்ளோ ஸ்டூடெண்ஸ் இருக்காங்க
ஆஹ் மொதம் ஆறு பேர் இருக்காங்க ரெண்டு வயசலக்கு ஆஹ்
ஓகே ஓகே
ஆஹ் அத அத பாக்குறதுக்கே கரெக்டா இருக்கு எதையு ஒரு அதைய முடித்து நா நெனப் ப்ப கடவுளே எட்ரைக்கெலா முடிச்சிருணு அப்டி ஆனா அது நடக்காது ஒப்பது மணி ஆயிரு ம்
ஓகே எல்லா ஸ்டூடண்ஸையு பாத்து அனுப்பி விட்டு
க அனுப்சுட்டு அது வரு ஹோம் ஒர்க்கு இங்க வச்சே தா எழுதுவேனு சொல்லுவாங்க செரி செரி ஹோம் ஒர்க்கு இங்க வச்சு எழுங்க இங்கே படிங்கனு சொல்லி படிக்க வச்சுதா ஆணைங்க
அஹ அஹ
நீங்க எதுவும் டியூசன் அப்டி எதாவது எ
ஆஹ் இல்ல நா அந்த மாரிலா எதுவு எடுக்கல ஏன்னா நா இ இருக்றது வேற ஸ்டேட்ல இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லா வேற ஸ்டேட்காரங்க தா இருப்பாங்க
செரி செரி
ஆஹ் அதனால அது மாரிலா எதுவு எடு க்ரைட் ஆனா நம்ம ஊரா இருந்தா ஓ கே நம்ம எடுக்லா இங்க யாருமே தெரியாதவங்க எக்றது ன்னு நம்ம எல்லா லாங்வேஜும் தெரிஞ்சவங்களா இருந்தா பரவால
ஆமா தெரியாத எங்களுக் க்கா இருக்கு அதே கஷ்டமா இருந்த மாதிருக்கு போவா
சோரி யோசிக்கணுமா இருக்கு வீட்லேயே வேல செரியா இருக்கு சிஸ்டர் எங் சிஸ்டர்
ம் வீட்ல அப்டி என்ன வேல பாப்பீங்க
நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ங்றதுனால வீட்ல வேல இருக்கு இல்லையா
ஆ ஆமா
ம்
டெய்லியு சமையல் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு எந்த சமையல்டா தேட அப்டின்னு
அதே ஸ்ட்பே போய் கிச்சன்ல நின்னாவே ஐயா இன்னைக்கி எப்டி நாள ஓட்றதுன்னு தா தோணு
அஹ
அடியே போகுது
கஷ்டோந்தா
ம்
ம் உங்க ஊர்லல்லா எப்டி இருக்கு கிளைமேட்டு் மழல்லா பெயுதா எப்டி
ஆஹ் இங்க கிளைமேட் நல்லா இருக்கு
ஆஹ் செரி
ம் அங்க மழ வருதுங்களா
ஆஹ் ஹ் ஒரே வெயில் தா
வெயிலா இருக்
ம் ஆமா மழ ம் வர்ல
ஆ ஆ
உம் உங்களுக்கு வந்து பி சி ஏ லல்லா என்னென்ன சப்ஜெட்லா வரு
ஆ எனக்கு ஃபஸ்ட்டு இது வந்துட்டு தமிழ் இருந்தது இங்கிலீஷ் இருந்தது மேக்ஸு
ம்
அதுக்கப்றோ கோபால்ன் ஒரு லாங்குவேஜ் இருக்குமே
ஆ சேரி
அ அதுக்கப்றோ வந்துட்டு அப்றோ எல்லாமே ப்ரோக்ராமிங் லேங் குவேஜ் சப்ஜெக்ட் இருந்தது க்ளவுடு கம்ப்யூட்டிங்கு மல்டிமீடியா கிராபிக்ஸு அக்கோண்ட்ஸு படிச்சோ நாங்க
அப்படியா சேர் சேரி ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கெல்லா ஆ சேர் சே
ம்
ம் உங்களுக்கப்ப கம்ப்யூட்டர்லா வரும்ங்ளா
க்கு எல்லாமே
ஆ சேர் சேர் அப்டியே எம் சி ஏ முடிச்சிட்டீங்க அ
ப்பிருந்த எஜுகேஷன் சிஸ்டம் வேற இப்பிருக்கறது வேற மாரி இருக்கு
ஆமா எல்லாமே டோட்டல்லா சேஞ்ச் ஆயிட்டு ஆ சேர்
ம்